ஹலோ
என்னம்மா பண்ற
ஏ வீட்டுல தத்தே நீங்க
ம் வீட்ல தா இருக்கப்பா
சேர் சேரித்தா என்ன பண்றீங்க
நீ சும்மாதா டி வி ப நாடகொ பாத்துட்டு இருக்கறே
சேரி சேரித்த சாப்பாடுத்த
மாமா இன்னைக்கு வெளியு வேல வே மண்டவத்துக் வேலைக்கு போயிட்டாரு ம் வேல இருக்குறங்காட்டி இல்லா கடைல சாப்ட்டுக்குவாங்க
ஓ சேரித்த நீங்க
ஒரித்திக்கு வேண்டி என்ன செய்யறது பசிக்குதுதா யாராச்சு கொண்டு வந்து தரீங்களா
நா சாப்பாடு வச்சிருக்கே ந்த சாப்பாடு தயிர் தாளிச்சிருக்கே
ம் நீயே சந்தோஷமா சாப்டு
சேரித்த பாப்பால்லா வந்தாளத்த
இல்லப்ப மா காலைல வந்தா அதுக்குள்ளே தம்பி கூட்டிட்டு போயிட்டா அவங்க அத்த அட வாங்கி வச்சிருக்கே அப்டின்னோன ஓடி போயிடுச்சு அது அட சாப்ட
ஓ சேரி சேரித்த அடய பாத்தோனே உங்கள மறந்துட்டா
ஆமா இப்ப அட சாப்புட்டு வரே ஆமா அட சாப்புட்டு வரே பன்னெண்டு போயிருக்கு அப்பாடி
சேர்த்த
ம் ம்
வேல இருக்கா அத்த இந்தாத்த ரெண்டு பேருமே தூங்குறாங்க அத்த
சேர் சேர் வேல இருக்குதுப்பா ஆனா ஒரு வேலயு செய்ல நானு உக்காந்துக்ட்டே கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்துக்ட்டு மெதுவா செய்லான் ம் ம் அத தா எல்லா வேலையுந் தா இருக்குது
அ
வீட்டு வேலையில்லா இருக்குது கொஞ்ச நேரோ ரெஸ்ட்டு ச இது சன்னோ ரெஸ் ட் எடுத்துட்டு செஞ்சா படக்குன்னு செஞ்சிர்லா இல்லன்னா நொய்யி நொய்யினு நோன்டிட்டே கெடக்கணு
ஓ நீங்க அப்புடி சுத்தி வரீங்ளாத்த
ம் ம்
இருந்தாலு வேல முடியலன்னா தூக்கோ வராமலத்த
தூங்க வெல்ல மாட்டே அத்த எந்த காலம் பகல்ல தூங்குறே ஒடம் முடியலைன்னா மட்டுந் தா தூங்குவே
சேரி சும்மா படுத்துட்டு ஃபோன் நோன்றது டி வி பாக்குறது
அதே தா அதே தா ஃபோனத்தா நோன்டிட்ருந்தே அப்ற கரெட்டா நீயு கூப்ட்ட
சேர் சேரித்த
உங்க வீட்டுகார்ரு
வேலக்கி போயிட்டாருத்த ஆ பரவால்லத்த இன்னிக் கொஞ்ச நேரமாவே போயிட்டாரு அத்த நானு ரேசன் கடைக்கெலா போயிட்டு வர க்கு லேட்டாயிர்ச்சு
ஓ என்ன போட்றாங்க ரேசன்ல
அத்த நா வேற எது வாங்கலத்த கோதும் மாவு பருப்பு சக்கர
கோதும மாவா குடுக்குறாங்ளா உங்க கடைல உனக்கு எந்த கட
த்த நம்ம இந்த குறிஞ்சி காடன்ட்ருக்குல த்த அந்த கட
ஓ அந்த கடையா அப்ப கோதும மாவு தா குடுக்குறாங்ளா அங்க
இல்ல அத்த கோதுமையி இருக்கு எக்ஸ்ட்ரா பொருள் வாங்க சொல்லுவாங்கல்ல டீ தூளு சோப்பு
ஓ அதெல்லா வாங்கனுமா
ஆமா நம்ம வந்து மாசத்துல எக்ஸ்ட்ரா எதாவ்து இது வந்து அங்க குடுறத நம்ம எதா ஒன்னு வாங்கணு டீத்துளோ தீ ப் பெட்டி ஆ எதாவ்து ஒண்ணு வாங்கணு நா கோதும் மாவு வாங்கிட்டே கோதும இன்னிக்கு நல்லா இல்லகறனால வாங்கலா அதனால கோதும மாவா வாங்கிட்டே
எவ்ளவ் பேக்கெட்டு
ஆ அரை கிலோ நுப்புர்வா
இது வாங் கடைல வாங்கறதே தா அங்கைய்மு
ஆ ஆமா த்த அதா அவுங்கென்னா அவுங்க கிட்ட வாங்கணு எதாவ் ஒரு பொருள்
அதுக்கு எங்க கடையே பரவால்லயாட்டருக்குது
அதா என்ன நா எப்பய் டீத்தூள் தாத்த வாம்பே இந்த ட்ரிப்பு வந்து டீத்தூள் வந்து வாங்கி வெச்சுட்டே
செர் செரி அந்த டீ தூள் நல்லா இருக்குதா உங்க கடைல வாங்குற டீ தூளு
அத்த அதாவ்து பச்சையு செவுப்பா அந்த மாரி வரும்லத்த பச்ச வந்து ஆ
ம் சேர் சேரி
அது நல்லா இருக்குத்தே பச்சியு நல்லா இருக்கு ஏலக்கா ஃப்ளேவர்
ஏலக்கல்லா போட்ருப்பாங்களா அதுல இல்ல நம்ம தட்டி போட்டுக்குறதா
அ இல்லத்த அதுலயே வந்து அந்த ஏலக்கால்லா திரித்திரியாவே இருக்கு அப்டியே தீ தூளே ஏலக்கா
பரவாயில்லயே பாக்யொ எவ்ளோ பாக்கெட்டு
ஆ இருவத்தி அஞ்சிருவாயோ என்னாமோ அத்த
சேரி அடுத்த மாசம் போனேனா எனக்கு ரெண்டு பாக்கெட் வாய்ன்ட்டு வா பாக்யொ
ஆ சேர் த்த ஆ வாய்ன்ட்டு வ
ஆ இங்க அது இல்ல இங்க டீ தூள் இருக்குது ஆனா அது நல்லாவே இல்ல அதுனால நா வாங்குறதில்ல
ஓ சேரி சேர் த்த நா வாங்குவ இந்த ட்ரிப்பு வந்து இங்க கடைல வாங்கி வெச்சிட்டதால வாங்கலத்த ஆ
நீ அடுத்த மாசொ போனேன்னா எனக்கு ஒரு ரெண்டு பாக்கெட் வாய்ன்ட்டு வா அது இந்த நல்லா இருக்குதுன் சொல்றேல்ல அது வாய்ன்ட்டு வா வேற நல்லா இல்லாது செவப்பு கலர் வேண்டா அது நல்லாவே இல்ல
இல்லத்த நா வந்து செவப்புதா வம்பே ஏன்னா வந்து இது ரொம்ப ஏலக்கா ஸ்மல் மார் இருக்கனால பாப்பாங்க குடிக்க மாட்றாங்ளா அதனால அது வாங்க மாட்ட
அப்டியா சேரி செரி
மாமியா வீட்டுக்கு போனோம்னா அங்க வந்து அந்த பச்ச தா வாமாங்க ஏலக்கா
ஆ அதுதா இங்க கோகுல் குடிச்சுக்வா
ஆ சே சேர்த்த அப்ப அடுத்தட போம்போது உங்களுக்கு நா ரெண்டு பாக்கெ வாய்ன்ட்டு வந்து தா ம் சேர்த்த அதா ஏதா ஒன்னு கண்டிப்பா வாங்கணு ஏனத்த
புள்ளைகளுக்கு ஸ்கூல் எப்போனு
த்த ஒண்ணுலர்ந்து நாலாந் தேதி சொல்லிருக்காங்க
சரி
நா வந்து நாளைக் வந்து இந்த பேரூர்ல கல்லூரி இருக்குலத்த அங்க போய் கேக்லான் இருக்கத்த ஸ்கூலுக்
ஃபஸ்ட் ஸாடாண்டட்க்கா
ஆமாத்த அப்டியே ஃபஸ்ட் ஸ்டாண்ட் சேத்துட்டோம்னா அங்கயே படிச்சிக்குவாங்களத்த எல்லாமே காலேஜ் வரைக்கு அங்கயே இருக்
ஆமா ஆமா ஆமா
ஆ நா அங்க போயி கேக்கலா இங்கிலீஷ் மீடியொ
சேர் சேர் நல்லதுதா நல்லதுதா
சரி அதா இவள சேத்திட்டோம்னா அட்த்து ரெண்டாவ்துலயு சேத்தம்போது கொஞ்சொ ஈஸியா இருக்கு
ஓ
அப்டீன்னாங்க
ஓ ஓ ட்ரைகே நல்லாத்தா இருக்குது
ம் நாளைக் போய் விசார்ச்ட்டு வர்லா அப்டின்
சே
ஏ நம்ம இங்க வந்து ஸ்கூல்ல வந்து டி சி வாங்கணும்லத்த இங்க நம்ம வீட்டுக் கிட்ட
ஆமா ஆமா
அ அதா நாளைக் போய் பாப்போட ஆதார் காடு இதலா ஃபோன் நம்பர்லா குடுத்துட்டு ஒன்னாந் தேதிக்கு மேல டி சி லா வாங்னா யூனி ஃபாம்லா தெக்கனு
சே சே ஆமா பாக்கனு பாக்கனு
மாமா காலைல டிஃபன் சாப்ட்டு போனதுதா கேட்ட சோறு வச்சருவானு
செரி செரித்த
இல்ல வேண்டப்பா நாங்க வர சாய்ந்திர ஆகூன்ட்டாரு
ஓ சேர் சேரித்த
அப்பறொ ஒரு ஆளு என்னத போய்ப்போ அப்டின்னு உட்டே இப்பதா டீ சாப்ட்ட
ஓ செரித்த
பாப்பா அங்க இங்கய பிஸ்கட் தூக்கி போட்டு வச்சிருந்தது அது ஒரு ரெண்டு பிஸ்கட்டு ஒரு டம்ளர் டீயு குடிச்ச வயிறு நெறஞ்சி போச்சு
செரி செரித்த
ஒரு சாயந்தர டீ எதாச்சுங்கறே சாயந்திரமா சாப்பாடு செஞ்சுக்லா
சேரித்த சாய்ங்ல சாப்பாடாத்த டிஃபனா
மாமாக்கு டிபன் தா செய்யினு
ஆ அப்போ நீங்க ரெண்டு இதா செய்ணு அதுக்கு ஒரே டிப்பனா செஞ்சி போய்ட. லா சப்பாத்தி சுடுங்க
சுத்தமா நா சாப்டமாட்ட
சேரித்த
சப்பாத்தி எனக்கு எப்பமே புடிக்காது பாப்பா
சப்பாத்தி சாப்புட மாட்டீங்களா
ஆ ஹ நா சின்ன புள்ளையை வந்து சப்பாத்தி சாப்புட மாட்டே பிடிக்காத இப்ப இப்ப இவ செய்யறது கொஞ்சோ சாஃப்டா இருக்கு அதனால ஒன்னு ரெண்டு டீழ முக்கி சாப்புடுவே
ஓ சேரி
அது இப்ப இப்பதா சாப்புறே இதுக்கு முன்னாடியெல்லா நா நம்ம வீட்டுல இருக்கப்பெல்லா சாப்புடவே மாட்டே புடிக்காது பூரி சாப்ட்டுக்குவே
ஆ ம்
சாப்பாத் சாப்புட மாட்ட கரெக்டே பூரி சுட்டல பாக்கிய நைட்டுக்கு
ஆ பூரி வேணா சுடுங்கத்தே
ஆ பூரி சுட்டுகல உடு கால டிப்பனுக்கு டிப்பனு மாச்சி சாப்புற மாரி மாி போச்சி
ஆமா
வேல முடிஞ்சுது
சேரித்த நா என்ங் அதாத்தே நைட்டுக்கு ஏன டிஃபன் தா செய்யுணு
உ
ஹ ஏ தங்கச்சி செஞ்ச சாப்பாடு நேத்தா நா டேஸ்ட்டே பாத்திருக்கே
நேத்தா வந்ச்சா
இல்லத்த நேத்தங்க இருக்கு போது பருப்பரு சாப்பாடு செஞ்சா
ஆ
அதா எப்பிடி செய்வாங்குற நேத்தா ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பாத்து அதுக்கப்புற தா கொஞ்ச வாங்கி நானு அண்ணியு சாப்டோ
ஓ சேரி சேரி இல்ல அவ இந்த மாரி பருப்பு சாதோ அப்புற இந்த என்ன சென்னா கிரேவி சேவ தாளிக்கிறது இந்த மாரி இதெல்லா நல்லா செய்வா சாப்பாடு குழம்பு சாப்பாடு தா அவளுக்கு வைக்க வராது
ஓ சேரி சேரித்த
மத்ததெல்லா நல்லாவே செய்வா சாப்பாடு குழம்பு ரச இதெல்லா அவளுக்கு புடிக்காதுன்னுங்காட்டி அவ அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குறது இல்ல
சேர் சேரித்தே
மத்ததெல்லா சூப்ரா செய்வே
அதாத்தே நா வந்துடேஸ்ட் பண்ணது இல்லையா நேத்தா பஸ் டைம் டேஸ்ட் பண்ண நல்லாத வச் ந்த அது ‌எனக்கு தகுந்த மாரி நல்லா காரசாரமா வச்சிருந்தா
ஆ அ பரவால அவட்ட குக் கரு குட்டி குக்கர்தா இருக்கு அதனால சேத்து வைக்க முடியாது
ஆ அதியு சொன்னா
ஓகே வாங்ணு பெரிய குக்கர் அவளுக்கு
ஆ அதா இருந்தாலு இருக்கறத வச்சி அஜஸ் பண்டோ
அதுதா ஒரு அஞ்சி லிட்டர் குக்கர் வாங்கிட்ட இப்ப யாராவ்து வந்தா போனா அதுல செஞ்சுக்கலாம்ல
அ
அது ஒண்ணு வாங்கணு
சேர் சேரித்தே
உ ஆக்கனு பரக்கு எனக்கு அப்டியே தூக்கமா வருது
நல்லா தூங்குவீங்ளா படுத்திங்ன்னா தூங்குனிங்னா இதா அளவுக்குலா அஞ்சு ஆறு மணி ஆயிருத்தே
மணி ஆறாயிரு கொஞ்சோ ஒடம்பு முடில பாக்கியா அதனாலதா அப்டியே யோசன ஓடிட்ருக்கு படுக்லாமா வேண்டாமா ஏனா மாத்ர கீத்ர போட்டு படுத்துட்டோம்னா நல்லா தூக்கிருவே அப்றோ மருமக வருவா டங்கு டங்குன்னு வந்து நா தூங்குறாங்க அப்டின் நெனைக்க மாட்டா தூங்காத அம்மாய் அம்மாய்யி தூங்காத அப்டின் டம்முன்னு மிதிப்பா
அதா அதா நா இருக்கு போதே
வந்ருவா கொஞ்ச நேரத்துல
சேர் சேரித்த
அவ வந்தாத்தா அவுங்க அம்மாவ கூப்புட்ணு அவுங்க அம்மா வந்தா கூப்ட சொல்லிருக்றா
சேர் சேரித்த
இப்பதா வந்தாலாமா
ஓ சேரித்தே வெளிய பெய்ட்டாளா
வெளிய பொய்ருந்தா இப்பதா வந்தா
சேரித்தே ஆ
அவ வந்த ஒட்னே தா அது அ அப்டின்ட்டு பொயிருக்குது அட வாங்க
ஓ சேர் சேரித்தே
கேட்டப்பதா ஃபோன் பண்ணே
அ
தூங்றாங்களாமா
சேர் சேரித்தே
சேரி நல்லா தூங்குங்க தூங்கி எந்திரிச்சிட்டு கூப்டுங்க இல்லன்னா வாங்கன்ருக்கே
ஓ சேரித்தே சேரித்தே என்ன டிப் கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுங்க அப்றோ வந்து டிஃபனுக்கு என்ன ஏதுன்னு ஐடியா பண்ணுங்க
பண்ணனு போப்ப கொஞ்ச நேரரோ ரெஸ்ட் எடுக்குறே
அப்டியே படுக்கு போதே யோசிங்க குருமா என்ன வெக்கலா
ஆமா என்ன வெக்கலான் யோசிக்கிறே
ஆமா யோஸ்ட்டே பாத்தீங்கன்னா அந்த வேல முடுஞ்சுரு இல்லன்னா தனியா உக்காந்து யோசி கனு மறுபடியு அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண் பண்ணு
கண்டிப்பா நா அப்டில்லா இல்ல கடைக் போவே எனக்கு என்ன தோணுதா அது தா
சேர்த்தா சேர்
அங்க போகும்போது தெரியு ஆ சேரிமா சேரிமா நீ பாருமா ஆ சேரிப்பா